வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேங்க தோழி இப்ப வந்து பாத்திங்கனா நம்ப வந்து தினமு வந்துட்டு அப்டி இல்ல அப்டின்னா சிலவங்களுக்கு வந்து பாத்திங்கன்னா இந்த புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப புடிக்கும் அதுக்காகவே வந்து சில கலெக்ஷன் எல்லா வச்சிருப்பாங்க அவுங்க வீட்ல அவுங்க வீட பாக்கும்போது இது வீடா இல்ல லைப்ரரியா அப்டின்னு நமக்கே தோனு அந்தளவுக் வந்து புக் கலெக்ஷன் வச்சுருப்பாங்க அது மேல ஒரு ஈர்ப்பா இருப்பாங்க அ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாது புத்தகொ படிக்கிறதோ இல்ல வந்து ஒரு ஆன்லைன்ல வந்துட்டு இந்த மாரி புத்தகத்தோட இதெல்லா போடுவாங்க அந்த மாரி ஹார்டு காப்பி இல்லாம சாஃப்ட் டு காப்பி வச்சு படிக்கிறதோ அந்த மாரி ஏதாது ஒரு பழக்கங்கள் ஒங்களுக்கு இருக்குங்ளா தோழி
கண்டிப்பா ம் அந்த மாதிரி பழக்கம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே கெடையாது அப்டின் சொன்னா இந்த புக்கு படிக்கிறது அந்த மாரி விஷ்யங்கள்லா நா அவ்ளவா பண்ணது கெடையாது நா வந்துட்டு ஏ ஹஸ் பன்ட் வந்துட்டு படுச்சிருக்காங்கன் சொல்ட்டு நெறைய புக்ஸ்ஸு வாங்கி வச்சிருக்காங்க இந்த சேத்தன் பகத் அப்டின்லா சொல்ட்டு அந்த மாரி புக்ஸ் எல்லா வந்துட்டு நெறைய வச்சிருப்பாங்க அதெல்லா வந்துட்டு நானூ இப்ப இப்பதா டிராவல் போறோ அந்த மாரி நேரத்துல மட்டும் சேரி ஓ கே நமக்கு ரொம்ப போர் அடிக்குது ரொம்ப நேரௌ ஃபோனையு பாத்துட்டு இருக்க முடியாது அப்டின்றதுக்காக வந்துட்டு எடுத்து வெச்சி படிச்சதெல்லா கொஞ்சோ இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு இப்ப ரீசன்ட்டா கூட ஒரு புத்தகம் படிச்சே அப்டின் சொல்லா அந்த மாதிரி ஆ கொஞ்ச நேரம் ஏனா வந்துட்டு நெறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம படிப்போ பட் அது வந்துட்டு ஞாபகமு இருக்காது அது அப்டியே மறந்துடு எனக்கு அந்த மாரி இருக்கறது எனக்கு புடிக்காது இப்ப நம்ம ஏதாது படிக்கிறோனா அத வந்து நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அத ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்றதுக்கோ அத வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக நமக்கு ஞாபகம் இருக்கணு அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பண்றது புடிக்கு அப்டி பாத்தீங்கன்னா என்னோட ஆ பையனுக்கு வந்துட்டு நெறைய இப்ப அவே அவே நமக்கு தா அந்த ஹேபிட் இல்ல நா அவனையு படிக்க வெக்கணுன்றதுக்காக நெறைய புக்ஸ் எல்லா ஸ்டோரி புக்ஸ் மாரில்லா வாங்னோ அந்த சுதாமூர்த்தியோட நறைய கலெக்ஷன்ஸ் சொல்லல்லா சின்ன பசங்க படிக்கிறதுக்காகவே வந்துட்டு அவுங்க நெறைய புக் புத்தகங்கள் எழுதி இருக்காங்க அவுங்களோட புக்ஸ் எல்லா வந்துட்டு நெறைய வந்து நாங்க கலெக்ஷன் மாதிரி வாங்கி வெச்சிருக்கோ அது வந்துட்டு எப்டின்னா அதுல நறைய ஸ்டோரிஸ் இருக்கு இப்ப ஒரு புத்தகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயே ஒரு பத்து பதினஞ்சி ஸ்டோரிஸ் இருக்கு எல்லாமே சின்ன சின்னதா இருக்கு ஒரு நாலஞ்சி பேஜிக்கு ஒரு ஸ்டோரி அந்த மாதிரி வந்துட்டு அவுங்க பெரியவங்க வந்துட்டு ஒரு கிராண்ட பேரண்ட்ஸ் வந்து அவுங்களோட அ ம் கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரியோ ஒரு அதுல இருந்து ஒரு மாரல் இருக்கற மாதிரியோ ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சிக்கிற மாதிரியோ நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாரி வந்துட்டு எனக்கு த என்னோட பையனுக்கு தே கோ வாங்கி குடுத்த புக்ஸ வந்துட்டு நா இப்போ ரீசண்டா படிச்சிட்டு இருக்கே அப்டின்னு சொல்லலா அதுவு என்னால எதுவுமே என்னால கன்டின்யூசா பண்ண முடில அப்டின்னு சொல்லலா அது வந்துட்டு ஒரு பாதி புத்தகம் நா படிச்சி முடிச்சே அதுலா வந்துட்டு நறைய விஷயங்கள் நம்ம நம்ம பெரியவங்ளா இருக்கறவங்க வந்து சின்ன பசங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி் குடுக்கணு அவுங்க வந்துட்டு அந்த காலத்துல வந்து எந்த மாரி விஷயங்கள் எல்லா வந்து படிச்சாங்க எப்புடி வந்துட்டு நேரம் செலவழிச்சாங்க அந்த மாதிரி அவுங்களோட ஆ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா ஷேர் பண்ணி அவூங்களோட பசங்களுக்கு சொல்லுவாங்க அந்த மாரி விஷயங்கள அந்த புத்தகங்கள்லா எனக்கு ரொம்ப புடிக்கு அப்டின்னு சொல்லலா அப்றம் புத்தகம் படி இருக்கறத தவிர்த்து எப்டின்னா வந்துட்டு இப்ப நறைய விஷயங்கள் இப்போ ஒரு சமூக வலைதளங்கள்லையே வந்துட்டு நறைய ஆ விஷயங்கள ஷேர் பண்றதுக்குன்னே நறைய சேனல்ஸ் இருக்கு அப்டி வந்துட்டு பாக்கும்போது வந்து ஆ அவுங்க வந்து அவுங்களோட இத வந்து இப்ப ஒரு ஒரு ஒரு ஒரு ஸ்டோரி அவுங்க வந்து நான் ஒ ஒ ரீசெண்டா வந்துட்டு நறைய விஷயங்கள் அந்த மாரி பாத்துட்டு இருக்கே அப்டின்னு சொல்லா நா வந்துட்டு கிச்சன்ல வேல செய்யும் போது ஃபோன்ல வந்துட்டு அத அப்டியே போட்டு விட்டுட்டு நா அப்டியே காதுல கேட்டுக்கிட்டே என்னோட வேலைய அப்டியே செய்வே அவுங்க வந்து எப்டின்னா வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து அவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஒரு ஒரு கவுன்சிலரு அவுங்க கவுன்சிலர்னா எப்டினா அங்ககிட்ட வந்துட்டு நெறைய பேர் வந்து இப்ப ஒரு ஹஸ்பெண்ட் அண்ட் வைஃப் இருந்தாலு செரி ஒரு ஃபேமிலில ஒரு ப்ராப்ளமா இருந் செரி அத வந்துட்டு அவுங்க போய் அவுங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணும் போதுட்டு அவுங்களோட இதுல வந்து அவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல யோஸ்சி அதுக்கு எப்படி வந்துட்டு ஒரு தீர்வு சொல்றாங்க அப்படின்றதுதா விஷியமே அத வந்துட்டு அவுங்க நெறிய அவுங்க கவுன்சிலருன்னா அவுங்க பத்து பதினஞ்சு வர்ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவுங்க கிட்ட வந்தவங்ளோட அந்த கேஸ்டெடிய வெச்சு அவுங்க வந்துட்டு அதுக்கு வந்து எப்டி அவுங்க வந்து ஒரு தீர்வு சொன்னாங்கன்றத வந்து நம்ம நமக்கொரு ஒரு இருவது நிம்ஷோ ஒரு வீடியோ மாதிரி அவுங்க எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுவாங்க அத வந்துட்டு எனக்கு கேட்டு கேட்டு எனக்கு அது ரொம்ப புடிச்சிருச்சு அவுரோட பேசுற ஒரு ஸ்டைலு எல்லாமே எனக் கு ரொம்ப புடிக்கு சோ வார வாரம் அது வந்து டியூஸ்டே அன்னிக்கு ஒரு சமூகத் வலைதளங்கள்ல அந்த ஒரு பேஜ்ஜுல வரு அத வந்துட்டு கண்டிப்பா மிஸ் பண்ணாம நா அவனத பாத்துருவே அத கேக்கம்போது நமக்கு நம்மளோட லைஃப்ல வந்துட்டு அ து நம்ம எப்படி ஆ ஒரு இது பண்ணி நம்ம வந்துட்டு எப்டி வந்து அதுலர்ந்து அந்த விஷியத்துலந்து வெளியே வர்லா அப்படின்றமாரி எனக் நெறிய எக்ஸ்பீரியன்ஸ் கடச்சிது அப்படின் நா சொல்லா இப்ப எனக்கு அந்த ஒரு ப்ரெச்சனை இருக்குன்னா அந்த ஒரு ப்ரச்சனியையு அவுங்ளு வந்துட்டு ஒரு ஃபேமில வந்துட்டு அவுங்க வந்து கிட்ட அவுங்க வந்து பேசிருப்பாங்க அதுக்கு அவுங்க என்ன சொல்யூஷன் குடுத்தாங்க அப்டின் சொல்ட்டு அவ்ங்க சொல்வாங்க அத அத வந்துட்டு என்னோட லைஃப்ல்யு செரி ஓகே இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படின் சொல்லிட்டு நெறிய விஷ்யங்கள் நா மாத்திட்டது உண்டு இத வந்துட்டு நம்ம இந்த மாரிதா டீல் பண்ணணு இந்த மாரி விஷ்யங்கள இந்த மார்தா நா வந்துட்டு செ செரி பண்ணணு அப்படின்றதெல்லா அவுங்க சொல்லும் போது எனக்கு அது ஒரு நல்ல ஒரு ம் ஆ புத்துணர்ச்சியா இருக்கு அது ஊக்கப்படுத்துற மாத்ரியு இருக்கு அது வந்துட்டு எனக்கு கேக்குறதுக்கு புடிக்கும்ன்றதுக்காக புக்கு படிக்கிறதுக் பதிலா நா அந்த மாத்ரி கேப்பே அப்டின் சொல் ட்டு சொல்லலா அந்த மாரி விஷயங்கள் நறிய நா இப்போ கேட்டுட்ருக்கறதுனால ஆ அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின் சொல்ட்டு சொல்லா தோழி நீங்க அந்த மாதிரி எதாவ்து உங்ளுக்கு இது இருக்கா
கண்டிப்பா தோழி நீங்க சொன்னது நல்லா ஒரு இதாவே இருந்தது ஆனா இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல பரவால உங்களுக்கு நேரம் ஒதுக்கி ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கோ ஒரு விஷயம் படிக்கிறதுக்கோ வந்து வாய்ப்பு கெடைக்கிற் து அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு லக்கியான பேசன்னுதா சொல்லணு ஏனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிப்பே எங்க வீடுன்னா எங்க வீட்ல எல்லா வேலையு இழுத்து போட்டு நாந்தா பண்ணு அந்த மாரி பண்ணி ட்டு நமக்கு வந்து சம்பாறிக்கணு அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு கமிட்மெண்ட்ருக் கு அ அடுத்து வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோ அப்டிங்கம்போது அதுக் கான வருமானம் ஈட்டணு அப்டிங்கிறதுல மட்டுந்தான் முழுக்க முழுக்க ஒரு கவனம் போது எனக் கும் செரி என் கணவருக்கும் செரி அது போக இருக்கிற இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ மைண்ட் ரிலாக்சேஷனுக்காக நாங்க வெளியே போறதுமில்ல நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஆ கொஞ்சோ சீக்கிரமா வந்துட்டாரு அப்டிங்கிறனால உக்காந்து ப்ளே ஸ்டேஷன் விளாட்றதும் இதெல்லாம் ப்ளே ஸ்டேஷன் எல்லா எனக்கு வந்து நா சிறு வயதுல பாத்ததுண்டு என்னோட ஒரு ஓ இளம் பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா நா பாத்ததுண்டு ஆனா எனக்கு அத வெளாட்றதுலெல்லா விருப்பம் இருக் காது ஆனா நேத்து வந்து விளாண்டுட்டுருந்தோ நாங்க ரெண்டு பேரு அந்த மாரி ஒரு ஒரு இதுதா இருக்கே தவிர இந்த மாரி படிக்கணும் அந்த மாரி இதெல்லாமே இல்ல ஆனா இங் எங்க அம்மாவு வந்து பாத்தீங்கன்னா சில புத்தகங்கள ஒரு ரொம்ப அளவுக்கெல்லா ஒரு ரெண்டு மூணு புத் தகங்கள் வந்து வாங்கி வெச்சு ஆனா புத்தகங்கள் படிக்கிறது நல்லது அப்படின் சொல்லி ஒரு ரெண்டு பேஜ் மட்டுந்தா அதுவு படிச்சாங்க அதுக்கப்புற அவுங்களுக்கும் வேலை நிமிர் சுத்தமா வந்துட்டு அவுங்களு இந்த மாரி படிக்கிறதுக்கெல்லா விருப்பம் வந்து காட்றதில்ல அந்த புத் தகங்கள் இன்னு அப்படியேதா இருக்கு அத்லியும் வந்து பாத்தீங்கின்னா அ சில கதைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சியில வந்து சில கதைகள் எல்லா வரும் இப்ப வந்து அ நாவல்கள் வந்து வரும் இந்த கிரைம் நாவல்கள் மாரி அந்த மாரி தூங்கு போது எனக்கு புடிக்கு எனக்கு வந்து சிறு வயதுல இருந்தே இந்த கெரைம் சம்பந்தோ ஹாரர் சம்பந்தம் அமானுஷயம் அந்த மாரி சம்பந்தோ எல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு அப்போ வந்து அந்த மாரி இருக்கும்பொழுது இந்த மாரி நாவல்கள வந்துட்டு ஒரு திரைப்படமா ஆக்குனால்லோ இந்த நாவல்கள் பொறுத்து ஒரு எபிசோடு கலைஞர் டி வி ல எல்லா ஒரு எபிசோடு எல்லா வரும் சனிக்கிழமை இரவுங்க போது ஒரு கெரைம் நாவல் அது இப்ப ரொம்ப பிரபலமான ஒரு இவரோட தான் தமிழ்ல தா வருஅந்த நாவல் எல்லாமே எனக்கு ரொம்ப புடிக் அத ஒரு பட காட்சியா கொண்டு வரபோது நமக்கு அது மேல இருக்கிற ஒரு இது வந்து நல்லா புரியு நமக்கு வந்து அது ஆழ் மனசு இருந்துகிட்டேதா இருக்கு படிக்கிறத தவற அதே மாரி அந்த நாவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி படமாக்கும்போது எல்லா நாவலையு அப்டியே படம்மாக்குறது இல்ல அந்த நாவல்லல கொஞ்சோ கொஞ்சோ சேஞ்சஸ் வந்து அந்த படம்பிடிப்பாளர்களே சேஞ்சஸ் பண்ணி அப்பறம் தா போடுறாங்க எதுக்காக அப்டினா உங்களுக்கு டி ஆர் பி ரேட் வந்து கொஞ்சோ அதிகமா கெடைக்குமா அப்டிங்கிற காரணத்தினால்ல இல்லங்களா தோழி
கண்டிப்பா ஆமா நீங்க சொன்னது ரொம்ப சரிதா எனக்கும் அந்த மாதிரி இந்த கிரைம் விஷயங்கள்ல இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றது அந்த மாரி விஷயங்கள் எல்லா வந்துட்டு இப்போ நெறைய வெப் சீரீஸ் அந்த மாதிரி எல்லா வருது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி நறைய புக்ஸ்ல இருந்து த ரியல் லைஃப் ஸ்டோரியாவே இருக்கு அத வந்துட்டு ஒரு அ ஒரு வெப் சீரீஸா கொண்டு வந்து நமக்கு வந்துட்டு டிவில காட்டுறது அந்த மாரி விஷயங்களும் வந்துட்டு நறைய விஷயங்கள் இருக்கு கு அப்டின்னு நெனைக்கிறே அந்த மாரி பாக்குறது எனக்கு ரொம்ப புடிக்கு இப்ப நார்மல் ஸ்டோரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கும் போது அதுவு நல்லா இருக்கு பட் இருந்தாலுமே இந்த மாதிரி க்ரைம் ஸ்டோரினா வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிக்கா கொண்டு போவாங்க அப்டின்னு நெனைக்கிறே எப்டின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு எபிசோட் பாத்த உடனே வந்து கடைசியா முடிக்கும் போது அடுத்த எபிசோட் பாத்தே தா ஆகணு அப்டின்ற மாதிரி ஒரு விஷயத்துல வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்ப வந்துட்டு நா செரி ஓகே ஒரு எபிசோடோட நிறுத்திடலா அப்டினு நம்ம நெனைக்கு போது அப்ப வந்துட்டு அந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த தூண்டுதல கொண்டு வருவாங்க அடுத்த ஒரு எபிசோடையும் பாக்கணு அப்பதா வந்துட்டு அத வந்துட்டு ஒரு முழுமைய அப்டியே அப்டின்ற மாரி ஒரு ஆர்வம் மா கொண்டு வரு போது அடுத்த எபிசோடையு நம்ம வந்துட்டு பாப்போ அந்த மாரி ஒரு எட்டு எபிசோட ஓட வந்துட்டு இப்போ வர எபிசோட்ஸ்ச வெப் சீரிஸ் எல்லா கொண்டு வராங்க அந்த மாதிரி இருக்கு போது ஒரு ரொம்போ இன்ட்ரெஸ்ட்டாவு கொண்டு போறாங்க ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அ ம் அ எப்டி சொல்றது ரொம்ப பாக்குறதுக்கு ஒரு மாரி ரொம்ப கொடூரமாவு இருக்கோ அதெல்லா வந்துட்டு நம்ம தவிர்த்துட்டு பாத்தோன்னா வந்துட்டு இந்த கதைகள்லல்லா வந்துட்டு ரொம்ப இன்டரஸ்டிங்கா கொண்டு போறாங்கனு நெனைக்கிறே
ஆமாங்க தோழி ரொம்போ சரியா சொன்னீங்க ஆமா ஏனா வந்து கதைகள் வந்து நம்ப ஏனா ஒரு ஒரு எபிசோடே வந்து நமக்கு பார்க்கற மாரியோ இல்ல வந்து நம்ப படிக்கும் பொழுதே வந்து அந்த ஆர்வத்த தூன்ட்ற மாதிரி இருந்தாதா வந்து நம்போ மேற்கொண்டு அத படிக்கிறதோ செய்வோ இல்ல பாக்குறதோ செய்வோ அந்த மாதிரி பண்ணனும் அப்டிங்கும் போது அவுங்களுக்கு இந்த மாதிரி சில ட்டுவிஸ்டன இது வந்து கொண்டு வந்தாதா அவுங்களுக்கு வந்து இது இதாகும் அதே மாதிரி அவுங்க எத்தன புத்தகங்கள் அவருங்க அவுங்க பேர்ல வந்து குறிப்பிட்டு வந்தாலுமே நம்ம வந்து ஆர்வத்தோட வாங்குவோம் இல்லைங்ளா அவுங்க ஒரு பத்து புத்தகங்கள் வெளியிற்றாங்க அப்டின்னாலுமே அந்த புத்தகங்கள் நம்ம வாங்கும்போது அவுங்களுக்கு ஒரு வருமானம் தா இல்லைங்ளா தோழி
கண்டிப்பா அவுங் இதே மாதிரிதா நறையா நீங்க சொல்றா மாரி நறைய டேரக் டர்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்கனா ஒரு கிரைம் சப்ஜெக்டே வெச்சேதா எடுப்பாங்க ஒண்ணு வந்துட்டு நல்லா ஹிட் ஆயிடுச்சு அது வந்துட்டு நல்லா ஓடிடுச்சு அப்டினா என்ன பண்ணுவாங்னா அதே மாதிரி ஒரு ஸ்டோரிய வெச்சு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இந்த மாரி நடந்திருக்கோ இவ்ளோ வருஷத்துக்கு அப்றோ முன்னாடில்லா நடந்திருக்கா அப்டின் சொல்லிட்டு அதே ஸ்டோரிய வெச்சு கொஞ்சோ சேஞ்சஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரு சீரிஸா குடுக்குறது அந்த மாதிரி வந்துட்டு நறைய இப்ப பாத்தீங்கன்னா நறைய ரீசன்டா வந்துட்டு நறைய ஸ்டோரிஸ் அந்த மாரி வந்துச் சு அப்டின் சொன்னா அத பாக்குறதுக்கூ ரொம்போ ஆர்வமா இருக்கூ அதுக்கேத்தா மாதிரி ஒரு போலீஸ் கேரட்ரியு செரி ஒரு நல்ல ஒரு ஹீரோவா வெச்சு போட் றது அத அவுங்ள நடிக்க வைக்கிறது அந்த ஒரு கேரக்டர்ல இவுங்க நடி ச்சாதா வந்துட்டு ரொம்ப பார்ஃபெக்டா இருக்கூ அப்டின் சொல்ட்டு நமக்கு தோணு இல்லியா அந்த மாதிரி வந்துட்டு நெறைய ஒரு நல்ல ஹீரோச வெச்சு அந்த ஒரு இத அப்பண்றது அந்த மாரி விஷயங்களு நெறைய நடக்குது அப்டின் நெனை கிற தோழி
கண்டிப்பா தோழி ஆமாங்க நமக் குடுக்கப்பட்ட நேரமும் முடிஞ்சிருச்சு இன்னோரு வாட்டி வாய்ப்பு கடைச்சா கண்டிப்பா பேசலாங்க
கண்டிப்பா அ ரொம்ப நன்றி